வணக்கம் கா என்ன பண்றீங்க
சும்மா தா உக்காந்துட்டு இருக்கே எ பொண்ண தூங்க வெச்சுட்டு பி என்ன பண்றீங்க
நானா நாத்துதா கேக்குறீங்கோ
டி மேல அடியா உழுது வேற வாழ்க் வாழ்க்கையே வெறுப்பாகுதுக்கா
என்னாச்சு தம்பிக்கு
நேத்து நைட்டே நீங்க கல்யாண காவ் ஃப்ரெண்டுது முந்தா நேத்து இன்னிக்கு கல்யாணத்துக்கு நேத்து மதியந்தா சொன்னா கூடவே சுத்துறா செவ்வால செரி நீங்கதான சொல்றா செரி இந்தய நைட் எல்லா வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா
ம் ம்
சென்னையில ஒருத்தர் வந்தாரு நாங்கலா வொர்க்கெல்லா போயிருந்தோ ஒரு கேங் ஒரு மார்ச்ல ஆ ஹலோ
ஆ
மார்ச்சிதா வர்க்கெல்லா போயிருந்தோ ம் அப்ப எல்லா ஃபுல்லா நாங்கோதா எப்பய் நானு ஜூஸ் குடிப்போ மாட்டல் வர்க்கலா வர்க்கலா
வர்க்கலா அது எங்கருக்கு?
கேரளா
ஆ அ கேர்ளா போயிருந்தோ பட் ஆனா அந்த டூரிஸ்ட் பிளேஸ்லா சுத்தி பாக்குறதுக்கு டைம் இல்ல ஏன் நாங்க போனதெ தம்பி கல்யாணத்துக்கு போனோ
ஆ
ம் சித்தப்பா பைய கல்யாணத்துக்கு சனிக்கெழம காலைல பத்தர மணிக்கு கெளம்புனோ அ ங்க அப்ப நெறைய சம்பவல்லா நடந்துச்சு புது ஹேண்ட்பேக் எங்க அம்மாக்கு வந்துட் டு பர்டே அவங்க கேட்டுட்டே இருந்தாங்களா சரி ரம்ஸான்ல வந்துட்டு எதாவ்து நா வாங்கி குடுப்பே பொடவ அந்த மாரி எதாவ்து வாங்கி குடுப்பே இந்த தடவ அவங்க ஒரு ஹேண்ட பேகி கில்ல வாங்கணு வாங்கணுனு சொல்லிட்டுருந்தாங்க அப்றோ கல்லு வச்ச மோதுரோ ஒன்னு வாங்கணுனு சொல்லிட்டு இருந்தாங்களா அதுனால அவங்களுடைய பட்ஜெட் வந்துட்டு நா ஐநூறுலே இருந்து அறநூறுபா வைப்பே
ஆ நானா சரி அதெல்லா வுடுங்க ஆ சரி நா நானு அங்க போயிட்டு ஜ நா ஜூஸ் குடிக்க மாட்டேன்லா சொல்ல
ஆ
ஜூஸ் வந்து எப்டினா இந் மாரி ட்ரிப் போகும்போது எப்பயாச்சு ஜாலிக்காக குடிப்போ தெரியுமா ஜூஸு
ம்
ஆ அந்த மாரி டைம்ல குடிச்சோ நா வந்து டீசன் டா ஆ குடிச்சிட்டு பீச்சுக் நைட்டு பீச்ல போய் பீச்ல ஒன்னு குடிச்ச ஆ டீசன்டா ஜூஸ் குடிச்ட்டு வந்தம்மா
ஆ
ஆ ஒருத்தரு வந்து சண்ட போட்டு பொயிட்டாரு
ம் உங்க கேங்குலயே
ஆ அது வந்தாலேது ராவுடி அவங்க ஃப்ரெண்டு் ஒருத்தர் வந்தாரு அவர் காலேஜ் ஃப்ரெண்ட் அவரு எங்களுக்கு ஃப்ரெண்டு் கெடையாது அங்க வந்து இன்றோ ஆனாரு அங்க அவங்க சண்ட போட்டு போனது நான்னா நா என்னா சொன்னேனா அவர் செத்தா போயிருச் சாகட்டு அப்டின்னு சொன்னேனு சொல்றாரு அவரு சொல்லிக்கிறாரு யாருகிட்டனா சண்ட போட்டு போனவங்க கிட்ட இது நேத் த்து நா போயி அங்க ரூம்ல உக்கான்ட்டு இருக்கிறே சும்மா ஜாலியா சேர் போய் உக்கார்லா எல்லா வந்து இக்குறாங்கோ வீட்டு மாறி உக்காந்துக்கிறே சொல்றாங்க
அப்ப இன்னைக்கு கல்யாணம்னா நேத்தி வந்து அவங்களுக்கு ரிசப்ஷனா
ரிசப்ஷன் எல்லா இல்ல லவ் மேரேஜ் கல்யாணோக்கா ரிசப்ஷன்லா வெப்பாங்க
ஆ இல்ல நேத்து எல்லாருமே மீட் பண்ணீங்கன்றீங்களே அதனால கேட்டே
அது சொல்லிறாறு வந்துரு கல்யாணத்துக்குன்னு வந்தது சென்னைல இருந்து ஒருத்துரு அவர் வந்து நேத்து வந்து இல்லாத பொள்ளாதெல்லா சொல்லி
ம் சண்டையா
சண்டலா ஆகாது நா சண்ட போட்ற மைண்ட் செட்ல இல்ல ஆனா சண்ட போட்ற மைண்ட் செட்ல இருந்தனா கன்பார்ம் சண்ட போட்டுருப்பே ஏ கூட இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்கோ டேய் நீ சொல்லல எங்களுக்கு தெரியு அந்த ஆள் ஏதோ வம்பு இது பண்ணிக்குறாங்கோ அதனால நீ சைலண்ட்டா இருன்டாங்கோ தண்ணி வுட்டுவந்துட்டாரு தண்ணி வுட்டுவந்துட்டாரு அதனால நா சைலண்ட்டா ஆயிட்டேங்கா
ம் ஓகே க்சிமம் வந்துட்டு என்ன தெரியுமா நமக்கு கோபம் வரும்போது நம்ம அந்த எடத்து த்துல நின்னுட்டே இருந்தோ அந்த பேச்ச நம்ம கேட்டுட்டே இருக்கிறோன்னாதா வுன்னு கோவோ அதிகமாகு நம்ம அந்த எடத்துல இருந்து நம்ம கொஞ்சோ ந போயிட்டோனா ம்
அதெல்லா சொல்லி முடிச்சிட்டாரு பிரச்சன இல்ல வுட்டே நானு செரி நீ சொல்ற நா சொன்னேன்னு சொல்லி சொல்ற அதெல்லா ஏதோ ஒண்ணு வுட்டுதள்ளு வுட்டுட்ட அதே வந்து நீ சின்ன பைய உனக்கு என்ன தெரியு நீ சின்ன உனக்கு என்ன தெரியு டேய் நீ சின்ன பையன்டா ஏய் நீ சின்ன பையன்டானா டென்ஷன் ஆகுமா ஆகாத
ம் சேரி ஓகே நானு சின்ன பையனாவே இருந்துட்டு போறேன்ட்டு நீ அவங்களுக்கு வந்து அந்த எடத்துல நோஸ் கட் குடுத்துட்டு வந்துட்டு இருக்கணு
நா எங்கயாச்சு நா சைலண்டா் ஆகி உக்கான்ட்டே எல்லா என்னி எல்லா எனக்காக சப்போட் பண்ணாங்க்கா நீ பேசாதடா
ம் ஏனா அவங்களு பேசி நம்பளு பேசுனாக்கா உன்னு பிரச் ச்சன தா பெருசாகு
செரி நிக்க முடியாது செரி நிக்க முடியாது
ம்
அதா சைலண்ட் ஆயிட்டாங்கோ கால்லயே போய்ட்டு ஆ செரி நாளைக்கி இன்னக்கி கல்யாணோல்ல நால்ர மணிக்கு கல்யாணோ நால்ர டூ ஆறு எனக் அஞ்சர மணிக்கு போன் பண்ணாங்க நா தூங்கிட்டு இக்கிறே ஏன்னா நேத்து நைட்டு அங்க இருந்துதா வந்தே ரூம் இருந்து வந்தே தூங்கிட்டுக்கிறே அஞ்சர மணி நா ஆறு மணிக்கு வந்து பாத்தே கால் பண்ணியிருக்காங்க நேர பாத்ரூம் வந்து குளி ச்சிட்டு நேரா போயிட்டே எதுமே இது பிரஷ் மட்டு தா பண்ணே மீதி எதுமே பண்ணல அப்டியே நேரா போய்ட்டே கல்யாணத்துக்கு
ம் தண்ணி டீ இல்லா குடிக்கல
ஹஹா
ம்
போனா அங்க பண்ணு ஆ
சாப்டுட்டு இருந்தாங்களா எல்லாருமே
சாப்பிட நா நேர போய் சாப்பாடுல உக்காந்துட்டே அப்புறமா சாப்பாடு முடிச்சிட்டு போயிட்டு அப்புறமா சாப்பாடு முடிச்சிட்டு அங்க போய் கை குடுத்தே ப்ரோ வாழ்த்துக்கள் இதுக்கு மேல நீயு அடி வாங்குவ ஒரு பக்கோ உழுது ஊது மூஞ்சில சொல்ட்டு அது பண்னுமாடே வாக கிஃப்டெல்லா கெடையாதுக்கா காவ் கிஃப்ட் வேறயா
அப்றோ ஃப்ரெண்டுக்கு கல்யாணோனா நம்ம சர்பா எதாது கிஃப்டு குடுப்போ இல்ல மொய் எதாவது
அ அத் அதெல்லா எங்க எங்க ஃரெண்டலா கேக்க கூடாது
ம்
கல்யாணத்துக்கு வந்ததே பெரிய விஷ்யோ ஒரு கை மட்டு குடுத்துட்டு வந்டே நானு
ம் உ கை குடுக்குறது பெரிய க வெதுதா விஷ் பண்றோல்ல அதுனால அதுவே பெரிய கிஃப் டு தால்ல
ஆமா ஆமா
ம் அப்றோ என்னாச்சி ஏ அது சாப்டுட்டு கை குடுத்துட்டு அப்பறோ திரும்பி வீட்டுக்கு வந்து தூங்கியாச்சு
ஆமாக்கா தூங்கிட்டே எத்தினி கால்கா வந்துது ஒரு நூறு கால் வந்துது கா இன்னைக்கி ஒரு இ எம் ஐ கட்ணு வேற இ எம் ஐ கார ஃபோன் அடிச்சினே இருக்குறா ரெண்நாளா
ம் ம் இ எம் ஐ க்குலா வந்துட்டு கரெக்டா வந்து ட்டு வச்சுக்ணு அமௌண்டு வந்துட்டு ஒரு ரெண் நாள் முன்னாடியே வந்துட்டு அக்கௌண்ட்ல போட்டு வச்சிட்ணு இல்ல பெனால்ட்டி போடுவாங்கல்ல
இதுல்லா சிபில எத்தாதாகோ
ம்
ம் ம்
அத மாரிதா வந்துட்டு அக்காவுக்கு கொஞ்சோ வந்து ப்ரெச்சன நடந்துச்சு நாங்க வாங்கு மகளிர் அந்த இதுல இருக்கோ எல்லாரு சேவிங் த பண்ணுவோல்ல
ம்
என்னால வந்து லோன் வந்துட்டு செரியா கட்ட முடியாம போயிடுச்சு
இதுக்கு மேல தம்பி நா தரங்கா
அ ஒரு ஒ எப்டி சொல்றது லாஸ்டு லோன் சுத்தமா கட்டல அது முந்தன மாச லோன்ல கொஞ்ச அமௌண்ட் இருக்குது அதுக்கு முந்தன மாச லோன்ல கொஞ்ச அமௌண்ட் இருக்கு அது இல்லாம நம்ம வந்து சேவிங்ஸ்னு ஒரு அமௌண்ட் வந்துட்டு கட்டணு ஒரு ஃபை ஹண்ட்ரெட் ஃபீஸ் கட்டணு அது எல்லாமே சே த்து சேத்து டோட்டல் பண்ணாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட வந்துச்சு
ம்
செரி வந்துட்டு இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலான்டு க்ளோஸ் பண்ணாங்க அ ஆக்சுலா நா வந்துட்டு அந்த சேவிங்ஸ் கட்டலன்றதுக்கு அதுக்கு சேத்துதா ஓவராலா டுவெண்ட்டி ஃபைவ் அதுல அது வந் ந்து நமக்கு அதுல தலைவி அப்டின்னு இருப்பாங்கல்ல அவங்க வந்துட்டு வேற ஒரு த்தோங்க தான வந்துட்டு கூப்ட்டுட்டு போய் லோனு இந் மாரிலா வந்துட்டு மீடியேட்டர் மாதிரி பாங்க அவுங்கதா வந்துட்டு நமக்கு அந்த அரேஞ்மெண்ட்ஸ்லா பண்ணி குடுப்பாங்க அவங்க வந்துட்டு அக்கோண்ட்ஸ் அதலா க்ளோஸ் பண்ணி குடுக்கும்போது இந்த பொண்ணு இதலா கட்டல அதனால இன்ட்ரஸ்ட்டுக்கு மேல இன்ட்ரஸ்ட்டு இன்ட்ரஸ்ட் ஸ்ட்க்கு மேல இன்ட்ரஸ்ட்டு போட்டு ஆக்சுவலா ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஃபாட்டி த்ரீ தௌசண்ட் சம்திங் வந்துட்டு ஷேர் வந்துருக்கு ஆக்சுலா கட்டாம இருந்தது ஏன் தப்பு கட்டல அதுக்கு என்ன ஆக்சுவல் பெனால்ட்டியோ அத நம்ம போடணு
ஆமா
ஓகேவா பெனால்டின்றது வந்துட்டு யாரு தப்பு செஞ்சாலு அது வந்துட்டு விழுந்தா வருந்தா
அ இது வந்துட்டு
நல்லாருக்கியா ஆ சொல்லுங் சொல் ஆ சொல்லுங்க சொல்லுங்க
அதுல வந்துட்டு என்ன இதுனா ஆ எனக்கு வந்துட்டு ஃபோட்டின் ஃபாட்டி த்ரீ எல்லாரு க்கு வந்துச்சுன்னா எனக்கு வந்துது தேட்டி சிக்ஸ் தா வந்துச்சு
தேட்டி சிக்ஸ் தா வந்ச்சா
ஆமா அப்ப ஃபாட்டி த்ரீ எங்க தேட்டி சிக்ஸ் எங்க
இன்னாக்கா வண்டி சாவிய காணு தேன்னுக்குறே
வண்டி சாவி வண்டிலே இருக்கான் பாரு வந்த அவசரத்துல விட்டுட்ருக்க போற
நா வந்து தூங்கிட்டே எங்க அவசரத்துல இது பண்ண போற
வந்து தூங்குற அவசரல்ல பங்க்ஷன் போயிட்டு வந்ததுல
கா டயாடுக்கா அப்டியே ஃபோன பாத்தே தூங்கிடுக்குறே
ம் அது வந்துட்டு அக்காக் கொஞ்சோ அடிபட்டுருச்சு
அடிபட்டுச்சா
அதுதா அமௌன்ட்டு செம்ம டென்ஷன் ஆயிட்டே ஃபஸ்ட்டு நாள் வந்து உனக் கு வந்து நாலாயிரத்து சில்ற புடிச்சிருக்காங்கம்மா அப்டின்னாங்க செரி ஓகே நம்ம இவ்ளோ அமௌன்ட்டு கட்டல அதனால புடிச்சிருக் காங்கன் சொல்லிட்டு சேரின் சொல்லிட்டு விட் விட்டுட்ட நாலாயிரத்து சில்றன்னம்போது சேரி நம்பளுடைய தப்பு சேரி பண்ணிருக்காங்க அப்டின்ட்டு மத் தோங்குளுக்குலா இவ்ளோ வந்துருக்கு நமக்கு நாலாயிரூபா கம்மியா வந்துருக்கு நமக்கான ஃபைன் அப்டின் சொல்லிட்டு மறுநாளு நா எது பெருசா வந்துட் ட்டு ஏ இது பண்ணி ரியாக்ட் பண்ணி அந்த டோட்டல்லா பண்ணி பாக்குறது நமக்கு அவுங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஆகுது அதெல்லா பாக்ல அதுக்கு மறுநாள் இப்ப இன்னைக்கு நைட்டு வந்து சொல்றாங்கனா நா நாளைக்கு ஃபுல்லுமே விட்டுட்டே அதுக்கு மறுநாள் நாலானைக்கு ஒக்காந்துட்டு நா கணக்கு பாத்தாக்கா ஏழாயிரத்துக்கு பத்துருபா மட்டுந்தா கம்மி நாலாயிருபா நா ஏங்கிட்ட சொன்னாங்க இங்க ஏழாயிருபா அப்ப எக்ஸ்ட்ரா மூணாயருபா நமக்கு வேஸ்ட்டு தான அப்பாவின்னா அப்பே அது என்ன இது இது அப்டின்றது எனக்கு தெரில
ஆ
அது வந்து ரொம்ப கடுப் சிலிப்பாயிடுச்சு அதனால நா வந்துட்டு கோவபட்டு ஒன்னு வந்து க்ளோஸ் பண்றேன்னு சொல்ட்டு போனாங்க ஆனா அது க்ளோசுமே பண்ணல இதுலையுமே வந்துட்டு அதுலையே இப்ப பா ஃபார்டி த்ரீன்றது எல்லாருக்கு முப்பத்தி எட்டு குடுத்துருக்காங்க முப்பத்தி எட்டுல அந் அஞ்சாயிர ரூபா வந்துட்டு அப்டியே வந்துட்டு அக்கௌன்ட்லேயே இருக்கட்டோன் விட்டுட்டாங்க திலுமி லோ திலுமி லோன் வாங்கறதுக்காக ஆமா அது வாங்காம இருந்து எல்லாமே க்ளோஸ் பண்றாங்கன்னா சேரி ஓகே அப்டின்ட்டு திலுமி வாங்குறவங் எதுக்கு க்ளோஸ் பண்ணீங்க க்ளோஸ் பண்ணாம இருந்திருந்தா எனக்கு இவ்ளோ தூரம் போயிருக்காதல்ல அப்டின் சொல்லிட்டு ரொம்ப போவோ எல்லார்கிட்டயுமே யார்கிட்டயு இந்த டாபிக் பத்தி ரெ வீட்டுல ரெண்டு மூண் நாள் திரும்பி திரும்பி திரும்பி திரும்பி இத பத்தியே பேசி பேசி டென்ஷனு நா சைலன்ட்டா இத பண்ணிட்டு இருக்கணு
சேரி நமக்கு குடுக்கப்பட்ட நேரோ முடிஞ்சிது
ம் அடுத்த அழைப்பில் பார்க்கலாம்
ஆமா